ஹலோ கேக்குதுங்களா ஆ என்ன பண்றீங்க
சமையல் செய்ய போறேன் இப்பதான்
ஓ மதியம் கால்ல சாப்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு காலையில நீங்க என்ன சாப்ட்டீங்க காலையில சேமியா சாப்டோம் இப்போ லஞ்சுக்கு சேமியா கார சேமியா முட்ட போட்டு செஞ்சது நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து காலையில சாப்பாடு இப்பதான் கிரேப் சாப்ட்டுட்டு இருக்கேன் ம் ம் மதியானம் என்ன சமச்சீங்க
மத்தியானோ தக்காளி சொ தக்காளி சாதம் செய்ய போறேன்
ம்
தொட்டுக்கிறதுக்கு முட்ட தொக்கு செய்ய போறேன் ம் நீங்க என்ன செஞ்சீங்க
வீட்டு்ல வந்து சிறுப்பருப்பு ஏதோ சம்திங் போட்டு இருந்தங்க
ம்
அப்றோ கர்ண கிழங்கன்னு நெனைக்கிறேன்
ஆ ஓகே ஓகே கர்ண்ணக்கிழங்கு ஃப்ரையா எப்டி
ஆமா ஆமா ஃப்ரை தான்
ம் செரி செரி நீங்க காலேஜ் போலியா இன்னு
புரியல
காலேஜ்க்கு இன்னு போலியா
ம் காலேஜ் இனிமேல் தான் போவ நீங்க அந்த எப்டி சமச்சீங்க
எது
ஆ லஞ்சு சமிக்கப்
லஞ்சு இனிமே தான் செய்ய போறேன்
ம் ம்
அதான் தக்கா சாப்பாடு வடிச்சுட்டேன் இப்போ தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வெச்சுருக்கேன் இனிமே அது குக்கரில போட்டு செய்ய வேண்டியது தான்
அது குக்கர்ல போட்டு என்ன செய்வீங்க
தக்காளி வெங்காயோ அதுக்கப்பறம் மொளகாத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு கொஞ்சோன்டு புளி போட்டு குக்கர்ல வேக வெச்சுட்டு ஒரு அஞ்சாறு வீசில் விட்டுட்டு அதுக்கப்றோ எறக்கி கடஞ்சிட்டு
ம்
தாளிக்க வேண்டியது தான் கடு உழுதம் பருப்பு வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு அந்த கடஞ்சத எடுத்து கொட்டிட்டா முடிஞ்சிச்சு
ஓகே ஓகே இங்க வெளியே போலையா
வெளிய ஈவினிங் தான் போவோ இப்ப போமாட்டேன்
ம்
ஈவினிங் பசங்க வந்த பிறகு போவோ ம் எங்க சும்மா கடைக்குதான் போவேன் ஷாப்பிங் பண்ணுவேன் மளிக சமானோ வாங்கணு இல்ல அதுக்காக
எப்டி டெய்லி போவீங்ளா
டெய்லியும் இல்ல வீக்லி ஒன்ஸ் போவோ
ம்
இல்ல டூ டைம் போவோம்
ம்
மார்க்கெட் வேணா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அப்டி போயிட்டு வருவோம் ம் மார்க்கெட் தான் போய்ட்டு வந்தேன் இப்பதான்
ஓ ப்ளேஸ் ப்ளேஸ் ஆமா
ம் புடிச்ச ப்ளேஸ் என்ன சென்னை தான் ரொம்ப புடிக்கும் அங்க தான் இருப்போம் நம்ப எனி டைம்
சென்னை இங்க இருக்றதுனால உங்ளுக்கு சென்னை பிடிக்குமா
ஆமா
ஐ மீன் வேற எங்கயாவது விசிட் பண்ணணோ அப்டின்ற இது எதுமே இல்லையா
ஆ விசிட்லா பண்ணியாச்சு எல்லாரு போயாச்சு
ம்
இப்போ போனுனா மறுடியு ஊட்டி போலான்னு இருக்கோ
ஓகே
உ ம் ஊட்டி போனா கொஞ்ச நல்லா இருக்கு அப்டி இல்லன்னா இப்ப சீசன் வருதுல்லையா குத்தால சீசன் வருதுல்ல செப்டம்பர்ல செப்டம்பர் அக்டோபர் வரும் அந்த டைம்ல போவோ
குற்றாலம்ல இப்பதா அந்த பெருசா ஒரு மலப்பாம்பு விழுந்தது
அது வரதானே செய்யு போன வருஷ கூட வந்தது நெனைக்கிறே ஒரு பாம்பு
ம்
அது ஐந்தேறி ஃபால்ஸ்ல வந்தது
ஆமா ஆமா
ம் ஐந்தேரி ஃபால்ஸ்ல பெரிய மல பாம்பு ஆமா பெரிய மல பாம்பா
ஆ இதுவரி எந்தெந்த பிளேஸ்ல்லா விசிட் பண்ணிருகீங்க
நா வந்து ஊட்டி கொடைக்கானல் அதுக்கப்பற ஒகேனக்கல்
ம்
அதுக்கப்பறோ பொள்ளாச்சி
ஆ
ம் டெல்லி போயிருக்கோ தாஜ்மஹால் மணாலி போயிருப்போம்
ஓ அவ்ளோ தூரம்லா போயிருக்
ம் ஆ அதுக்கப்பறோ சின்ன சின்ன பிளேஸ் தா போயிருக்கோ இங்கே உ வெளியு நாடு போனதுல வெளியூர் வரைக்கு பெயிருக்கோ
ஓகே ஓகே
நெக்ஸ்ட் டைம் வேணா வெளிநாட்டுக்கு போலா
வெளிநாடுனா எந்த மாரி
வெளிநாடுனா அதா மலேஷியா என்னா மலேஷியாப் போனோ னா லண்டன் இது ரெண்டு தா ஆசையா இருக்கு போனு தா
ஓகே ஓகே வேற எங்கயாவது போ ஆச இருக்கா
அதுக்கப்பரோ போனோம்னா சவுதிக்கு தா போணு ஹஜ் பயணம் பண்றதுக்கு ம் அல்லா நாடுனா அந்த எடத்துக்கு போலா
ஓகே ஓகே
ம் நீங்க எங்க போயிருக்கீங்க
நானு நீங்க சொன்ன பாதி பிளேஸ்க்கு போயிருக்கே
ம்
அப்ரோ பெங்களூரு
ம்
நியூ டெல்லி லா போயிருக்கே
ம்
அங்க ட்டிராவல் பண்ணதுதா இதுவரையு நா பண்ண வொர்ஸ்ட் ட்ராவல்லா சொல்லலா
ஏ என்ன ஆயிடுச்சி
ஆமா அந்த டிராவல்ல நல்லா இல்ல டெல்லிக்கு டிராவல் பண்ணதே
ட்ரெயின்லயா
ம்
ஏ ட்ரெயின் ட்ராவல் நல்லாாதான இருக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லயா நம்மளுக்கு
டிரெயின் டிராவல் நல்லா இருக்கு பட் ட்ரெயின்லேயே ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணா ஏதோ லைஃப் ஏர்ல போற மாரி இருந்தது
அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான நறைய மக்கள பாக்கலா அவங்களுடைய கலாச்சாரத்த பாக்கலா
அதுல கலாச்சாரமே இல்லயே எல்லாரு ஒரு மாறியா இருந்தாங்க
எல்லா நார்த் இந்தியன்ஸ் லா வந்திருப்பாங்க அவங்களுடைய ட்ரெஸ்சிங்சு சென்ஸ்ு சாப்பாடு இதெல்லா பாக்கலா இல்லே
அ அதுதா தொல்லையா இருந்தது இங்க அப்ரோ அவங்க சாப்பாடு சரி
மிஸ் பண்றீங்களா இந்தியன் சாப்பாட நம்ம தமிழ்நாட்டு சாப்பாட மிஸ் பண்றீங்களாங்க
ஆ ரொம்பவே
ம்ம்
மணாலில வெறு அந்த மேகி தா வித்தாங்க மணாலிலலா சுத்தி சுத்தி
மேகி தா சாப்பிட்டீங்ளா
ஆமாம்மா
சாப்பாடுல்லா சரியில்லையா அங்க
ஆ சுத்தமா சேரில்ல
நாங்களு போயிருந்தோ ஆனா பரவாயில்ல நம்ம ஸ்நாக்ஸ் சாப்டே கொஞ்ச வயிறு நறைசிக்கலா நனைக்கிற
எல்லாரு போது வீட்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோ நாங்க
ஆ
வரம்போது அங்க எதுவுமே வாங்கல நானு
ந
டைம் ஆயிடுச்சின் அப்டி அப்டியே கிளம்பிட்டோ
சேரி சேரி
அதுனாலே ரெண் நாள் ரெண் நாள் டிராவலூ எல்லாரு பட்னியா தா வந்தோ
ஆ எதுமே சாப்பில்லயா வாங்கி கூட சாப்பில்லாயா கடைங்கல்ல
இ ஆ டிராவல் ட்ரெயின்ல எப்டிச் வாங்கி சாப்ட முடியும்
இல்ல இல்ல அங்க ஸ்ட ஜங்ஷனு அந்த மாதிரி ஸ்டேஷன்ல நிக்குபோது விடுட்டுவருவங்க கூட வருவாங்கள உள்ள
இந்தா போகு போதே ஒரு வாட்டி வாங்கி சாப்ட
ம்
நல்லாவே இல்ல
ம்
செரின்னு
உம்
வரும்போது எதுக்கு வாங்கணும் வேஸ்ட்டா அப்படின்னு விட்டுட்ட
ம் ம்
ஒரு சமோசா வேற வாங்ன அதுவு நல்லாவே இல்ல இங்கெல்லா சட்னி கொடுப்பாங்க அங்க வந்து ஒரு மொளகா கொடுக்கறாங்க
ஷுட்டிங்ல சாப்பட்றதுக்கா தொட்டுட்டு சாப்பட்றதுக்கா சைடிஷ் மாரி
ஆமா அத கடிச்சு சாப்பட்றாங்க
ஆ நீங்க சாப்ட்டீங்களா
இன்னு இல்ல இல்ல
ஆ
அது அப்டியே ஓரமா வெச்சு அந்த சமோசாவே நல்லா இல்ல
ம்
ப்ரெட் ஆம்லெட் வாங்குனாங்க
ம்
பிரெட்டு நல்லா குண்டு குண்டா இருந்துது
ம்
அதுவு அவ்ளோவா நல்லால்ல
சேரி சேரி அப்போ ரெண்டு நாள் நீங்க டிராவல் பண்ணும் போது சரியா சாப்புடவே இல்லன்னு சொல்லுங்க
ம் ஆமா
வீட்ல வந்த பிறகு நல்லா சாப்டீங்களா
ம் ஆமா ஆமா வந்தொன்னே பிரியாணி வாங்கி சாப்டதுதா
நல்லா சாப்டீங்களா
ம் ம்
ம் ம் நாங்களு போயிருந்தோ இதே மாரிதா ட்ரெயின்ல அண்டா பிரியாணின்னு வித்துட்ருந்தாங்க அண்டா பிரி அண்டா பிரியாணி மீன்ஸ் முட்ட பிரியாணி
ஓகே ஓகே அதுதா வாங்குன நானு அதுவு கேவலமா இருந்துது
ஆ அது ஒரு பிரியாணியா என்னன்னே அந்த லிஸ்ட்டுலே இல்ல அது ஒரு த தக்காளி சாதம் கூட இல்ல ரொம்ப சப் சாப்பாடு வேகாம அரிசி அரிசியா ஒரு மாரி ஸ்மெல் வந்து முட்டையு அப்டி ஒரு ஸ்மெல்லு
ம்
வேஸ்ட்டா அத கீழதா கொட்னோ நாங்க சாப்படவே இல்ல நாங்களு
ஓகே ஓகே
அதுக்கு பதிலா வாழப்ழோ வாங்கி சாப்டோ
வாழப்பழமா செரிதா